வண
வணக்கம்ப்பா வணக்கம்ப்பா
என்னங்க எங்கயோ ஊருக்கு போயிருக்கீங்கன்னு கேள்விப்பட்ட எப்ப வந்தீங்க
போன வாரோ போயிருந்தம்ப்பா நேத்துதா வந்த
ஊர்ல நல்லபடியா இருக்கா வீடெல்லாம் ந நல்லா பாத்துக்கறாங்களா எல்லாரும்
ஆ வீடெல்லாம் நல்லா பாத்துக்கறாங்க கொஞ்சோ கோ ஆடு வாங்கி வச்சிருக்கேன் கோல் வாங்கி வச்சிருக்கறேன் அதெல்லாம் பாத்துக்கறதுக்கு ஒரு ஆள் போட்டு வந்த
கணக்கு வெலக்குல்லாம் யாருங்க
கணக்கு வழக்கெல்லாம் அவங்கப் பாப்பாங்கங்க எனக்கு ம் வாரோ வாரோ தகவல் குடுப்பாங்கங்க
ஓ நல்லதுங்க நீங்க தா மெய்ன்டெய்ன் பண்றீங்க
ஆமாங்க நான் தான் மெய்ன்டென் பண்
எப்டி உங்க அண்ண தம்பீங்கெல்லா பங்கு போட்
நான் தனியா செலவு பண்ணி பாக்குறேங்க என் அண்ணன் தம்பிங்கிட்டோடு பங்கு போட்டா தலவலிங்க அதுனால நம்ளே வாங்கி போட்டு நம்ளே பாத்துக்க வேண்டிதா
ஆ ஆமா ஒரு நாள் இல்லனாலு ஒரு நாளு பிரச்சினியாதா முடியு ம் அப்ப ஓடெல்லா எதோ ஒடஞ்சு கெடக்குனீங்ள மாத்திட்டீங்ளா
எல்லாமே போய் சீர்படுத்தி வச்சுட்டு வந்தங்க அடிக்கடிக்கு போறோ கொஞ்சோ சுத்த பத்தமா இருக்கணுனு எல்லா மாத்தி உட்டு வந்தங்க
ஆமா ஓடு மாத்தலா ஆள் கெடைக்கிறாங்குளாங்க
ஓடு மாத்தறதுக்கு ரொம்ப செரம பட்றங்க
ஆ என்ன ஓடு போட்ருக்கீங்க சீம ஓடா இந்த தொட ஓடு
சீம ஓடு தாங்க போட்ருக்கிறே
ஆ நல்லதுங்க தொட ஓடெல்லா ரொம்ப பழைய காலத்திதுங்க கும்பகோணத்துலதா அந்த சைடுலல்லா இருக் கு இன்னு அதலா
அப்புடிங்கு
ம் ஆமாங்க தொடவோடு இந்த தொடைல வச்சு தட்டுவாங்கங்க அந்த களிமண்ண ஒரு தொ தொடா அளவுல வச்சு தட்டி தட்டி வளைவ் வளைவா இருக்கு அது
அப்புடிங்ளா அடுத்த தடவ தளம் போட்டுலா நெனைக் திருங்க ஆள் கெடைக்க மாட்டேங்குது ஓடுங்குலா மாத்துறதுக்கு
ஆமா ஆனா நல்லா ஜில்லுன்னு இருக்குங்க ஓடு போட்ட வீடுதா
ஜில்லுன்னு இருக்குன்றீங்க இருந்தாலு அ நெனச்ச நேரத்துக்கு ஆள் கெடைக்க மாட்டேங்குறாங்க இல்லங்க இப்பல்லா
அதுவு சரிதா
ம் அதுனால தா மாத்திடலான் இருக்கே
வெயில்லா எப்டி இருக்கு ஊர்ல
வெயில் ரொம்ப ஜாஸ்தியாதாங்க இருக்குது கொஞ்சம் மரஞ் செடிங்கல்லா இருக்கிறுதுனால பரவாலங்க
நல்லதுங்க ஊர்ல கணறு வெட்ணுணீங்ளே வெட்டிடீங்ளா
கெணறு வெட்டியாச்சுங்க கொஞ்சோ நறைய செடிக்கு காய்கறி செடி எல்லா போட்டு உட்டுருக்கே சரி அதுக்கு கொஞ்சோ தண்ணி பாய்ச்சல் தேவமேன்ட்டு போட்டு வச்சிருக்குறேங்க
கவ்மெண்ட்டு சொட்டு நீர் பாசனோலா ஃப்ரீயா அமச்சு குடுக்குறாங்கன் நாங்குளே உங்ளுக்கு எப்டி அங்க ஊர்
அதெல்லா ஒன்னு வர்லங்க ஒன்னு வர்லங்க எங்க ஊரு
ஏங்க எழுதி போட வேண்டிதான அரசாங்கத்துக்கு
எழுதி போடணு எ ங்கங்க எனக்கு இதுக்குல்லயு அதுலயு அங்குட்டு இங்கிட்டு ஓடிகிட்டிருக்கற்தே வேல அழுப்பா இருக்குங்க முடியு மாட்டேங்கிது
ஊர்ர தலையாடி இருப்பாரு அவர்கிட்ட சொல்ல வேண்டிதான ஏற்பாடு பண்ணுவாரு கொஞ்சோ
கொஞ்சோ அதுக்குனு ஒரு தடவ நிதானமா போயி எல்லா எழுதி குடுத்துட்டு பாத்துட்டு வர்ணுங்க
உ ஆமா நீங்க ப கொழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்பற்துக்குள்ள பண்ணிடீங்கன்னால்தா உங்ளுக்கு இதெல்லா சரி யா இருக்கு இல்லனா அப்புறோ நீங்க இனி கோட காலத்துல தா உங்ளுக்கு நேரன் கெடைக்கு
ஆமாங்க அப்பதா ஒரு தடவ போய் பாத்துட்டு வேலெல்லா முடிச்சுட்டு வர்லான் இரு
இப்ப நாங்கலா அந்த ஊர் பக்கோ வந்தோனா சாவி குடுப்பாங்களா தங்கற
ஏன் பேர சொன்னிட்டு எனக்கு ஒரு ஃபோன் அடிங்க நான் குடுக்க சொல்ற
சேரிங்க ஒரு நாளைக்கு எப்புடி வாடக எதூ வாங்குவீங்ளா
அட உங்களுக்கு போய் வாடகலா என்னங்க இருக்குது எவ்ள நாள் இருக்கணுமோ தாராளுமா இருந்துட்டு போங்க நறைய கறிக்காயெல்லா போட்டு வச்சிருக்கிற தென்ன இருக்குது வாழ இருக்குது எ ல்லாமே இருக்கு என்ன வேணுமோ சாப்ட்டு எடுத்துட்டு போங்க
பரவாயிலங்க நல்லதுங்க என்ன வாழ இலை போட்டிருக்கீங்க
செவ்வாழையும் போட்டு வச்சிருக்கிறேன் மஞ்ச வாழைப்பழமும் போட்டு வச்சிருக்கேன் எல்லாமே இருக்குதுங்க செவ்வெழநீர் இருக்குது சாதா எளநீர் இருக்குது ஆ ஆ பலாப்பழம் இருக்குது மாம்பழம் இருக்குது முந்திரிப்பழம் இருக்கு எல்லாமே போட்டிருக்கேன் நல்லா வளந்து காய்க்க ஆரம்பிச்சடுச்சுங்க எல்லா
பரவாயில்லயே உங்ககிட்ட இல்லாததே இல்ல போலிருக்கே
ஆமாங்க ஆமாங்க
ஏங்க நீங்க அங்கேருந்து பி பி அங்கேருந்து பிசினஸ் பண்ண வேண்டியதுதானங்க வியாபாரம் பண்ண வேண்டிதானே பொருளெல்லாம் விக்க வேண்டியதுதானே ஆன்லைன்ல
ஏங்க இதெல்லாம் எப்டிங்க ஆன்லைன்ல போட்டு விக்க முடியும் பழத்த அதனால்தான் நானும் அப்டே அங்கு கெடைக்கிற வியாபாரிகளுக்கே வித்துடுறது
ஐய்யோ நல்லா வருமானோ வருமேங்க ஆர்கானிக் பொருள்லா நீங்க எக்ஸ்போர்ட் பண்ணீங்கன்னா டப்பால வெச்சி அதுக்கேத்த மாதிரி ஒரு கொரியர் சர்வீஸ புடிச்சி வியாபாரம் பண்ணலாமேங்க
அப்படின்னு ஒரு ஒன்னு ஒரு முயற்சி எடுக்கலங்க பாப்போ இதுக்கு மேல என்ன வா அங்க நின்னுட்டு
ம் நீங்க ஒரு படிச்ச பிள்ளையா அங்க ஊர்ல வேலைக்கு வச்சுக்குங்க
ம்
அவங்ககிட்ட சொல்லி ஏற்பாடு பண்ணுங்க என்ன ஒரு ஆளுக்கு சம்பளோ என்னாங்க ஒரு பதினெட்டாயிரோ குடுத்தீங்கனாலே போது
ஏங்க இது மாதிரி உங்களுக்கு பிஸ்னஸ் பண்றவங்க யாராவது தெரியுங்ளான்றே
ஆ தெரியுங்க இங்க எல்லா பண்றாங்கலே ஏ ஃப்ரெண்ட்ஸ்சே ரெண்டு மூணு பேர் பண்றாங்கங்க முட்ட விக்கறாங்க எல்லாமே பண்றாங்க
நம்பர் குடுங்க நானு பேசி பாக்கறே
கண்டிப்பா அனுப்பறே நீங்க பேசி பாருங்க எதாவ் ஒதவியா இருக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா கெடைக்கு எப்டி பண் லா என்னன்னு
ஆமாங்க ஆமாங்க எனா கோழி முட்ட, வாத்து முட்ட எல்லா வீணா போகுது
ஆ வித்தா ஒரு வருமானமா வரு அது ஒரு பிஸ்னஸா மாறுனா நல்லதுதானங்களே
ஆமாங் மாமாங்க அதுக்கு
இதுல ஆந்திரால பாத்தீங்ளா கோல்டு மைனிங் வந்து பிரைவேட்டாவே ஆரம்பிச்சிருக்காங்க
அப்படிங்களா
இது வரைக்கு கவர்மெண்ட் தா தங்கச்சுரங்கல்லா எடு கறது மெயின்டெய்ன் பண்றது அதல்லா பண்ணுவாங்க இப்ப சந்திரபாபு நாயு டு வந்து அங்க தெறந்து வெச்சிருக்காரா பிரைவேட் கம்பனி ஒண்ணு வந்து கோல்டு மைனிங் ஓபன் பண்ணிருக்காங்க
இப்ப வெல ஏறாதுங்ளா தங்கத்தின் வெல
அது என்ன கான்செப்ட்ன்னு எனக்கே புரிலங்க தனியார் பண்ணம்போது அது எப்படி வெலைய கட்டுப்படுத்துவா ங்க டிமாண்ட் சப்ளை எப்டி கட்டுப்படுத்துவாங்க அதல்லா நமக்கு தெரியலீங்க இதா மொத தடவ இன்டியால பண்றாங்க போக போக பாத்தாதா தெரியு அதோட குவாலிட்டி பியூரிட்டி இதெல்லா எப் புடி என்ன கொஞ்சோ கொழப்பமாதாங்க இருக்கு
அப்படிங்களா
ஒரு விஷயத்த கவர்மெண்ட் பண்றதுக்கும் தனியார் பண்றதுக்கு தனியார் பண்றதுக்கு வித்தியாசோ இருக்குல்லங்க
ஆமாங்க ஆமாங்க
ம் எப்படி இத அவுங்க குடுக்கறாங்கன்னே எனக்கு ஒண்ணு புரில
என்னன் தெரிலங்க அரசாங்கத்த நம்பி இருக்கறோ மக்கள் ஆனா அரச சங்க ஏ தனியார் கிட்ட கொடுக்குறாங்கன்னு தெரில
ஆஹ் ஆமாங்க அவுங்களுக்கு இதுல எதாவது லாபமா இருக்கு
தெரியலங்க
இப்டி கவுர்மண்டோட இதெல்லா தனியார் கிட்ட குடுத்துட்டா தனியார் கண்ட்ரோல் ஆயிடாதுங்களா அப்பறோ மக்கள் எப்டி கேள்வி கேக்க முடியு தனியார போய் நம்ம கேள்வி கேக்க முடியுமா
அதுதா நீங்க சொல்றது சரிதாங்க
போகுதுங்க விவசாயோ கூட எல்லாமே பெரிய லெவல்ல கார்ப்ரேட் லெவல்ல தாங்க போயிட்டு இருக்கு தனி தனியாரு சின்ன சின்ன விவசாயோ பண்றவங்கல்லா இனிமே என்ன பண்ணுவாங்கன்னு தெரியலங்க
அடா ஆமாங்க மழையு சரியா வரமாட்டேங்குதல்லா வானோ பாத்த பூமியா இருக்குது நெறைய எடத்துல என்ன பண்றதுன்னு ஒன்னு தெரியலங்க நா கூட ஒரு பயிர் வெக்கற எடோ வாங்கி போட்ருக்கறங்க இப்போ
அப்ப மழை தண்ணி வரலன்னா இது போட்ற வேண்டியதானுங்க எளவோ பஞ்சு சோளோ அந்த மாரி எதா போட வேண்டியதானுங்க
அதுதா நானு யோசிச்சிட்டு இருக்கேங்க மழை வரலன்னா இந்த தட பயிறு வச்சா வீணா போகு அதுக்குதா வேற எதாவது போட்டு உட்டர்லானு யோசிச்சுட்டு இருக்கறங்க
உம் அது என்ன இந்த பஞ்சு கிஞ்ச எல்லா போட்டா அதுக்கடுத்து திரும்ப நம்ப நஞ்சியா மாத்தி மறுபடியு இங்க வந்து இதெல்லா பண்ணணு அப்றோ வெளயாது பயிரு
உம் ஆமாங்க ஆமாங்க
அந்த பஞ்சு வெத தா திரும்ப திரும்ப வளரு அதா ஒரு தொல்ல அதுல
ஆமா ஆமா
இன்சூரன்ஸ் குடுக்கறாங்கள அதெல்லா வாங்கறீங்களா வருஷ வருஷோ எடத்
ஆஹ் எடத்துக்கு வாங்கறேங்க வாங்கறேங்க கொஞ்சோ நல்ல மானியமு பண்ணி குடுக்குறாங்க கவர்மெண்ட்டு
உம் உம் எங்கள்து ஓ எடோ இருக்கு அது ஒன்னு நஞ்ச நிலோ இல்ல ஆனா சும்மா இன்சூரன்ஸ் வாங்கறதுக்காக சும்மா நஞ்ச நிலோ மாரி காட்டி இன்சூரன்ஸ் வாங்கிக்கிறதுங்க
ஆஹ்ஹ அப்டிங்களா
உம் உம் அது நெலமே கம்மியா தா போவு இன்சூரன்ஸ் பரவால்ல அது வரிக்கு வருஷ வர்ஷோ நெறைய தராங்க அதுல
ஆஹ்ஹஹ
உம் நெலமே இப்போ ஒரு நாலு லட்ச ருபா போதுன்னு வச்சுக்கோங்க இன்சூரன்ஸ் வந்து ஒரு வருஷத்துக்கு ஒன்றர லட்ச ருபாகிட்ட தராங்க
பரவால்லைங்களே பரவால்லைங்களே
கவர்மெண்ட் எல்லா நல்லாதாங்க பண்ணிட்டு இருக்காங்க
ஆமா ஆமா
அதுவு இல்லாம அந்த பக்கோ ராமநாதபுரோ பக்கோ எல்லா அந்த கனிமவளோ கெடைக்குது நாங்கல்ல அது எடு போறாங்கண்ணிட்டு இருந்தாங்க
அப்டிங்களோ
அதனால நெல மதிப்பு ஏற்னாலு ஏற்லா
எனக்கு ஒரு மொற உங்க ஊருக்கு வரணும்னு ஆசையா இருக்குங்க
தாராளமா வாங்க நானு உங்கள எத்தன தடவ சொல்லிட்டு இருக்க நீங்க தா உங்க வீட்டுக்காரு இங்க போற றாரு ஊருக்கு போறாரு நாங்க அங்க போறோங்கிறீங்க
நீங்க ஒரு தடவ கேட்ட காருல்ல எடமே இல்லன்னு சொல்லிட்டீங்க
அது அன்னிக்கிங்க இன்னிக்கு நாங்க லாரியே வாங்கிட்டோம்ல
அப்டிங்களா பாருங்க சொல்லவே இல்ல
ட்ட எல்லா கூட்டிட்டு போறதுக்கு தாங்க லாரி வாங்கியிருக்கோ
அட கடவுளே என்னங்க லாரில போய் கூப்புடுறீங்க என்ன
ஆமாங்க அப்பதா வசதியா இருக்கு படுத்துக்கிட்டே போலா பாய போட்டு
உச்சி வெயில்ல வேகாத வெயில்ல
அதுக்கே நாங்க மேல தார் பாய போட்டு மூடி
ம் ம் இதுக்குத் கார்லே கூட்டுட்டு போங்க என்ன
கார்லதா எட இல்லன் சொன்னேனேங்க அந்தது அப்பவே சொன்னனேங்க நாந்தா
சரி நாங்க எங்க கார்ல வரோ எப்ப போறீங்கன் சொல்லுங்க
அப்பிடி சொல்றீங்ளா நாங்க ராத்திரில தாங்க போவ் வோ நா போம்போது சொல்றே
ராத்திரி எத்தன ஒரு ரெண்டு மணிக்கு கெளம்புவீங்களா மூணு மணிக்கு கெளம்புவீங்களா
ஆமாங்க ரெண்டு மூணு மணி வாக்குல கெளம்புனாதா வெயிலில்லாம அப்டியே ஊருக்கு போய் சேர முடியு விடிய கால் இல
ம் ம் நல்ல ஆளாதா இருக்குறீங்கப்பா
ஆ தேவையானதுலா ஸ் சொல்றோ எடுத்து வச்சுக்கோங்க ஏனா அங்க கொள்ளிங்கூட இருக்கூ டார்ச் லைட்லா தேவைப்படு எல்லா எடுத்து வச்சுக்கோங்க ம் பாம்புல்லா கொஞ்சோ நறைய சுத்திட்டு கெடக்கூ
அய்யிய்யோ
அதுக்குலா பயப்படாதீங்க சூனா அது ஓடிடு அது
செரி அப்ப உங்க ஊருக்கு வர்ற எண்ணத்தியு நா கைவிட்டுடணும் போல இருக்குங்க
அப்டிலா கை விடாதீங்க மனசுல தைரியத்த வர வச்சுட்டு வாங்க நாங்கல்லா போல வரல சேரி நா போம்போது சொல்றே கண்டிப்பா வாங்கங்க
ஸ் சேரிங்க சேரிங்க
நன்றிங்க
நன்றி